ஆ வணக்கம்
வணக்கம் சொல்லுங்க
நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்கே சாப்டாச்சா? மதிய உணவு முடிஞ்சிருச்சா?
இல்ல இனிமே தா சாப்பண்ணு காலைல லேட்டா தா சாப்டே நீங்க சாப்டிங்களா?
நல்லது அ மதிய உணவு சாப்டாச்சு
செரி ஓகே என்ன ஸ்பெஷல்
இன்னிக்கு ஸ்பெஷல்ன்னு எதுமே இல்ல எங்க கோயில திருவிழா நடக்குறதுனால இன்னைக்கு வெஜ்தா
சேர் சேர் ஓகே பெஸ்டிவெல்லா ரொம்ப புடிக்குமா?
ம் ஆமா அ நல்ல க்கிராண்டா நடக்கு இங்க
பரவாளையே உங் ஊர்ல இது என்ன ஸ்பெஷல்
ஊர்லன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா எதுவ்மே கடையாது ம் காத்து சவுண்டு கேக்குது ஸ்பெஷல்னு எதுவ்மே கடையாது
ஓகே
ம் ஆனா கோவில் ஃபெஸ்டிவல் நடக்கு வர்ஷோ வர்ஷோ நல்லா கிராண்டா நடக்கு
ம்
ம் நீங்க என்ன பண்ணிட்
சேரு நா எம் எஸ் சி
ம் சேரி மேஜர் என்னா பண்ணீங்க எம் எஸ் சி ல
கம்ப்யூட்டர் சயின்ஸ்
நல்லது நல்லது ஒர்க் பண்லையா
வொர்க் இல்ல வொர்க் இப்ப தேடிட்டிருக்கே பார்ட் டைமு அங்க ஆத்தூரில பேங்க்ல கேட்டிருக்கே ரெஸ்யூம் குடுத்திருக்கே கூப்பன்னாங்க
நல்லது நல்லது
ஓகே
மேல எதுவு படிக்கலையா எம் எஸ் சி முடிச்சதுக்கு அப்றோ
இல்ல இல்ல டிகிரி முடிச்சிட்டு இப்பதா எம் எஸ் சி பண்றங்கற
பண்ணிட்டிருக்கீங்களா நல்லது ம் காம்பட்டிவ் எக்ஸாமு ஏதாது முயற்சி பண்ணுறீங்ளா
காம்படிஷன் அது எதுவு எனக் இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால எதுவு போகல
ம் செரிதாம்பா இப்ப பாத்தீங்கன்னா இத டிகிரி படிக்கும் போதே பாத்தீங்கன்னா காம்பட்டிட்டிவ் எக்ஸாம்கு தா பிரிப்பர் ஆகுறாங்க
ஆ
எல்லாரு அப்டி எதுவு உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்கறே
எக்ஸாமுக்கு எதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேக்குறிங்களா
காம்பட்டிட்டிவ் எக்ஸாம்கு ஏதாது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்டின்னு கேக்ற
ஃபஸ்ட்டு கிளாஸ் போயட்டுருந்தே லீவ்ல
ம்
திரும்பியு அப்றோ இப்ப தா ரிசல்ட் வந்துட்டு அப்றோ திரும்பியு எம் எஸ் சி போட்டே இப்ப ச சட் சட்டர்டே சண்டே மட்டும் போகலான்ட்டு ஒரு பிளானிங்ல இருக்கே அதா போயிட்டு திரும்பியு அட்மிஷன் போட்டு போணு
நல்லதுப்பா அடுத்து வந்து என் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்திலா ஏதாது தெரிமா அது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கேட்டு க்யூட்டு ஆ ஜே இ இ எக்ஸாமு அந்த மாதிரில்லா எழுதுறாங்கல்ல அது மாதிரி ஏதாது நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு அது மாதிரி ஏதாது தெரியுமா
தெரியு ஆனா இது வரைக்கு அத எதுவு ட்ரை பண்ணதில்ல ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாரி ஒன்னு சரியில்ல நமக்கு
ம் நல்லதுமா ம் சரி சரி
பண்ணோ ட்ரை பண்ணு சுச்சுவேஷனே பாத்திட்டு இருந்த ட்ரை பண்ணாம இருந்தா ஒன்னு வேலைக்காவாதுன்னு நெனைக்கறே
ஆமா
ஆமா ட்ரை பண்ணு ட்ரை பண்ணாதா எதா இருந்தாலு தெரியு ஏன்னா அதுக்குள்ள போனா தானே என்னா ஏது எப்டின்ட்டு தெரியு
ஆமா
ம் ட்ரை பண்ணாம இருந்தா ஒன்னு ஏதாவுறமாரி தெர்ல ம்
ம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நா வந்து நா ஹவுஸ் ஒய்ஃப் தா
சேரி சேரி ஓகே
ம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்லா இருக்கும்
கம்ப்யூட்டர்ன் எடுத்துட்டாவே இதுதான் ஜாவா பைத்தான்
உம்
இல்ல இந்த கோடிங் இந்த மாரிதா
உம் நல்லது நல்லது இப்ப பிடெக் படிக்கிறவங்களும் இதே மாரிதா சொல்றாங்க சப்ஜெக்ட்டு உங்களுக்கும் அவுங்களுக்கும் ஒரே மாதிரி தா இருக்குமா அவுங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்குமா
உம் ஆமா ஆமா
அப்டியா
உம் உம்
நல்லது
இப்போ இப்போ சி கம்ப்யூட்டர் சயின்ஸோட இப்போ ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ்ட் போ கோர்ஸ் வந்துருக்கு
ஆமா
அது வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாரி ஒரு கோர்ஸ்சு அதாவது இப்ப அதுக்கு இதுக்கு என்ன டி அதாவது அது காலேஜ்லதா இப்ப எப்டி டிரிபிள் இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாரி இருக்குல்ல அதே மாரி அது ஒரு இன்ஜினி ஏஐ அப்டின்ட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டு
அது நாலு வருஷ கோர்ஸா
உம் ஆ நாலு வருஷத்துல இன்ஜினியரிங் எடுத்துட்டா நாலு வருஷ கோர்ஸ்சு இது டிகிரின் எடுத்துட்டா இதுதா
ஓ
உம் த்ரீ இயர்ஸ்லயே இருக்கு அதுலயு இருக்கு அது என்ன இப்ப இருக்கிற இது அப்டேட் ஆன ஒரு கோர்ஸ்சு உம் என்ன ஒண்ணு இப்ப சேஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ என்ஜினியரிங் இப்ப அத எடுத்துட்டோம்னா நம்ப அந்த ஏஐ பத்தி நம்ம படிப்போ அது தெரிஞ்சுப்போ அதுல இதுனா டேரெக்ட்டா என்ன என்ன விஷயோ அதுக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு இப்ப இருக்குற ஜெனரேஜுக்கு ஏத்த மாதிரி உம் ஓகே சிம்ப்ளா சொல்ல போனோம்னா சிஎஸ் னா கம்யூட்டர் பத் தி படிக்கிறது ஏஐ ன்னா கம்ப்யூட்டருக்கு உள்ள இருக்கிறத படிக்கிற மாரி அதனால இப்பல்லா எல்லா அந்த கோர்ஸ் தா இப்பல்லா அதிகம் எடுக்கிறாங்க உம் முன்னெல்லா சிஎஸ் தா ஃபர்ஸ்ட் கோர்ஸா இருந்தது இப்ப ஏஐ வந்ததுனால இப்ப அந்த கோர்ஸ் இப்ப அதிகம் எடுக்கிறா ஒன்னும் வித்தியாசம் இல்ல இப்ப இப்ப இருக்குற ஜென்ரேஷன் புதுசா ஒரு கோர்ஸ் வந்தனால இப்போ அது இதாகுது அவ்ளோதா
உம் என்னோட அத்த பசங்க கூட அதுதா ஏஐ தா முடிச்சிருக்காங்க ஒர்க் பண்றாங்க இப்ப
பரவால்ல பரவால்ல
ஆ
அது அது படிச்சுட்டு ஏதாச்சு கோர்ஸ் ஏதாச்சும் கிளாஸ் போணாங்களா
ஆமா ஏதோ எக்ஸாம் எழுதுனாங்க மறுபடியு வேற ஏதோ ட்ரை பண்ணாங்க அப்படின் சொன்னாங்க நா திரும்ப கேக்கல அத பத்தி டீட்டெயல் கேக்கல ம் வேற எதோ படிக்கிறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க அப்டின் சொன்னாங்க நா டீட்டெயில் பாத்தீங்கன்னா அத பத்தி கேக்கல ஆமா ஏ ஐ முடிச்சுட்டு
ம்
சென்னையில பண்ணாங்க
சேரி சேரி ஓகே
ம்
செரி அவிங்கள்ட்ட டீட்டெயில் கொஞ்சொ கேட்டீங்கன்னா சொல்லுங்க அ ஏ ஐ முடிச்சுட்டு கோர்ஸ் எதாச்சு அடிஷ்னல்ஸ் கோர்ஸு ஏதாச்சும் பண்ணீங்ளா ஜாவா பைத்தான் அந்த மேரி அதுக்கு ஏச்சு க்ளாஸ் போணீங்ளா அப்டின் சொல்ட்டு
ஜவா பைத்தான் லா உங்களுக்கு இதுலயே வந்துருல யூ ஜி பி ஜி லயே வந்துரும்ல
ஆ வந்துரு வந்துரு வந்துரு
ம் ஓகே ஓ
அதுல வந்துட்டு இப்ப அதுல வந்துட்டு எப்டின்னா இப்ப காலேஜ் நம்ம படிச்சம்னா வச்சுக்கங்கள
அ
ஜாவானா இப்டி இது இப்டி அதிலருக்கிற மேலோட்டமா தா சொல்லுவாங்களே ஓழிஞ்சி அது டீப்பாலாம் போ மாட்டாங்க காலேஜி பொறுத்த வரைக்கு சிம்பிளா அது ஒரு டி கிரி அவ்ளதா மேலோட்டமா என்னா இது இது ஜாவானா இது அதாவ்து நீங்க சொல்ற மேரிதான் இப்போ கேட்டீங்கள இப்ப சி எஸ் படிக்கிறீங்க அதுல என்னென்ன சப்ஜெட்ருக்குது அப்பினு இப்ப கேட்டீங்கள
ஆமா
காலேஜு போனா சி எஸ் னா இந்தமேரிலா சப்ஜெட் இருக்கு ஜாவான்ருக்கு பைத்தான்ருக்கு இத வச்சு நா ஒ கோடிங் பண்லா அப்டின்னுட்டு தெரிஞ்சிக்லா அவ்ளதா ஆனா அது ஒரு ஸ்கில்லு வளத்துக்குணுன்னா நீங்க அதுக்குன்ட்டு தனியா ஒரு க்ளாஸ் தா போணு ன்னா தனியா ஓனா ஒரு லேனிங் பண்ணிக்கணு சும்மா காலேஜிங்கறதுலா ஒரு தனியா ஒரு இதுதா ஜென்ரல் நாளெஜ் வளத்துகறதுக்கோஸொ
நல்லது நல்லது
ம் தனியாருக்கு அடிஷ்னலா ஒரு கோர்ஸு போனா தா நம்பளுக்கு ஒரு ஸ்கில் வளத்துக்க முடியு
காலேஜு படிச்சுட்டுலா ஒண்ணும் பண்ண முடியாது
ஓ
ம் ஆமா
சரி சரி சரி
ம் அதனாலதா ஓ இப்போ உங்க கசின்ஸ் கூட இப்போ இப்ப காலேஜு முடிச்சுட்டு திரும்பி எதாச்சு க்ளாஸ் போயிருக்கா எக்ஸாம் எழுதிருக்காங்கல்ல அதுக்கு ஏதாச்சு பிரிப்ரேட் பண்ணிருப்பாங்க
ஓ
ஆ அதுக்குதா க்ளாஸ் ஏதாச்சு போயிருக்காங்களான்னு கேட்ட வேற ஒன்
ஆ ஆமா ஆமா செரி நா கேட்டு பாக்குற டீடெய்லு கேட்டுப் பாக்குறே என்னட்டு சரிப்பா
ஆ
ஏ நீங்க உங்களுக் து உங்க அம்மா சமைக்கிறலே பிடிச்ச உணவு எது
எங்க அம்மா சமைச்சல ரசம் சூப்பரா வைப்பாங்க
அப்டியா ரசம்தான் புடிக்குமா ஆ ஆ நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டீங்களா
ஆ நான் நான் வெஜ் ல மட்டன் நல்லா செய்வாங்க
ம்
அது மேரி சிக்கனும் சூப்பரா செய்வாங்க அப்பறோ பன்னிக்கறி நல்லா செய்வாங்க
அப்டியா அய்யய்யோ
ஐயோ உங்களுக்கு புடிக்காதா
மட்டன்லல்லாம் நான் மட்டன் கறிய தவர வேற எதுவுமே சாப்பிட மாட்டோ நாங்களாம்
சேர் சேர் ஓகே ஓகே
ம் சிக்கன்ல்ல சிக்கன் சாப்புடுவோம் மத்தபடி வேற எதுவும் நாங்க சாப்பிட மாட்டோம்
சிக்கன் அவ்ளோக்கு பிடிக்காது மட்டன் சாப்பிடுவேன் பிக் சாப்டுவே ஆ ஒவ்வொருதிங்களுக்கு புடிக்காது ஒவ்வொருதிங்களுக்கு அந்தந்த இது
ம்
ம் நான்வெஜ்ஜல்லாம் உங்களுக்கு என்ன புடிக்கும்
எனக்கு சிக்கன் புடிக்கும் சிக்கன் பிரியாணி புடிக்கும் மட்டனும் புடிக்கும் தான் அ என் பையனுக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் தான் புடிக்கும் அதிகமா
சேர் சேர் ஓகே
ம் அடிக்கடி பார்த்திங்கன்னா இங்க சிக்கன் பிரியாணி தான் இங்க கட வேற பக்கத்தில இருக்கிறதுனால
ஓ ம் அப்பறோ உங்க ஸ்கூல் லைஃப்ல அண்டு காலேஜ் லைஃப்ல எங்கேயாச்சும் வெளியே போனதுண்டா
ம் ஸ்கூல் லைஃப்ல சின்ன புள்ளைல அ அழச்சிட்டு போய்ருக்காங்க ஆனா எங்கெங்க போனன் றது ஞாபக இல்ல ஸ்கூல் படிக்கும்போதல்லாம் அழசிட்டு போய்ருக்காங்க டூர் போய்ருக்கோ நாங்க நம்ப சகேன்சாண்டட் தேட்சாண்டட் படிக்கும்போதல்லாம் அழச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூல் நான் மாற் அதனால ரொம்ப ஒரு ஸ்கூல் பாத்தீங்கன்னா பயங்கர சிட்டு ஆ சிக்ஸ்த்து டு அ சிக்ஸ்த்தல இருந்து டுவல்த் வரைக்கும் படிச்ச ஸ்கூல்ல பயங்கர சிட்டு நா செகண்டு் தேர்டு படிக்கும்போது ஒரு இதுக்கு அழச்சிட்டு போய்ருக்காங்க ஏதோ நறையா ஊருக்கலாம் அழச்சிட்டு போனாங்க அப்பலாம் எனக்கு சரியா ஒ ஞாபகோ இல்ல எனக்கு
ம் ம் ம்
ஆமா
அப்பல்லா நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஆனா
ஆமா இப்ப சின்ன புள்ளங்கரதுனால என்ஜாய் பண்ணிருப்போம் ம் ம் சமையலுக்கு அம்மாக்குலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா
ஆ பண்ணுவே
நல்லது நல்லது
நல்லா பண்ணு என்ன பண்ண அவிங்க சமைக்கிறது மட்டுந்தா மத்தபடி எல்லா க அறிஞ்சு குடுக்குறதெல்லாம் அரிஞ்சு குடுக்க சொன்னா அறிஞ்சு குடுப்பே ம் நீங்க செய்ற டிஸ்லியே உங்க உங்க ஃபேமிலிக்கு உங்க கொழந்தைங்களு ஏ உங்க ஹஸ்பண்டுக்கு புடிச்ச
நான்வெஜ்னா எல்லாமே சாப் பிடுவாங்க நான்வெஜ் வந்து எல்லாமே சாப்டுவாங்க நல்லா இருக்குனு தா சாப்பிடுவாங்க நான்வெஜ் இங்க அதிகமா நான்வெஜ்ஜூ தா வெஜ்ஜூ கெடயாது அ பசங்களுக்கு நான்வெஜ் ம் ஆமா நான்வெஜ் தா பிடிக்குங்கறனால நான்வெஜ் தா அதிகமா வெஜ்ஜூ பாத்தீங்கனா வாரத்துல மூன் நாள் நால் நாள் மட்டுதா வெஜ்ஜூ
ஆ
மி அ மூணு நாள் தா வெஜ்ஜூ மீதி எல்லா நாளும் நான்வெஜ் தா இங்கே
நீங்க மூணு நாள் நாங்க வீக்லி சன்டே ஒன்லி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஆமா சன்டே மட்டுதா இங்க இங்கேய இல்லல்ல ஆ ஒர்க் பண்ட்டுருக்காங்க
அதனலாதா ம்
ம் இங்கே எங்க ஊர் எங்க ஊரு மேக்சிமம் சன்டே ஆனா தா ஸ்பெஷலா எடுப்பாங்க
ம்
அப்பறோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஊர் ஃபங்க்ஷன் இந்தமாரி திருவிழா கிருவிழா வந்துச்சுனா எடுப்பாங்க அவ்ளாதா
ஆ ஆமா அம்மா ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்து டெய்லியு சமைக்க முடியாது வெஜ்ஜு வே நான்வெஜ் சமைக்க முடியாது ஒரு விஷ்யோ இன்னு என்னனு பாத்தீங்கனா அதனால தா நா பா நா வந்து ஒர்க் எதுவு போல எ பசங் பசங்கள பாத்துக்க முடியாது ஃபேமிலிய பாத்துக்க முடியாதுங்கிறதுக்காக வே நா முக்காவாசி நா வெளியவே போல
சேர் சேரி ஓகே
ம்
அப்பறோ இது பசங்களா என்னென்ன படிக்கிறாங்க
ம் தம்பி பிளஸ் ஒன் படிக்கிறா பாப்பா நைன்த் படிக்கிறா
ம் பிளஸ்ஒன்ல என்னா இது எடுத்திருக்காங்க பரவால்ல பரவால்ல அவே இஷ்டப்பட்டு எடுத்தானா இல்ல நீங்க
இல்ல இல்ல அவே இஷ்டபட்டு தா எடுத்தா ஆனா என எனக்கு அவன ஜெ இ பாஸ் பண்ண வக்கணு ரொம்ப ஒரு இது இருக்கு எனக்கு அது எப்டிதா நா கொண்டு வர போறேனு எனக் தெரில நா இருக்கறது பாத்தீங்கனா கிராமோ
ஓகே
ஆ அது எப்டி அவனுக் கோர்ஸு அட்டன் பண்ண வச்சு அவன எப்டி கொண்டு வர போறேனு இப்ப பிளஸ் ஒன்லேருந்து பிரிப்பேர் பண்ணாதா
ம் அவ்